ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குது தோழி
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு
ஆ கேக்குது தோழி வணக்கம் தோழி
வணக்கம் நல்லா
ம் நல்லா இருக்கறே நீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்ல எல்லாரு எப்டி இருக்கிறாங்க
ம் எல்லாருமே நல்லா இருக்காங்க சண்டே சாப்ட்டாச்சா
சாப்ட்டே நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா இன்னைக்கு சிக்கன் பண்ணேன் அதா இப்ப தா சாப்ட்டோ சிக்கன் குழம்பு கிரேவி அப்றோ சிக்ஸ்
அப்டியா ஓ வர்ற சண்டே ஸ்பெஷலா
இல்ல இல்ல மாமா வந்திருந்தாங்களா சரின்னு பண்ணே
அப்படின்னப்போ மாமா வந்தாதா பண்ணுவீங்களா
இல்ல இல்லே ஏ ஊர்லே இருந்து வந்திருந்தாங்க அவ்ங்க பையன பாக்க வந்திருந்தாங்களா
ஆ சரி சரி எங்க வீட்ல வந்து கறி இது என்னது போட்டிவோ அதுக்கப்றோ வந்து கீர கொழம்பு
போட்டிவோனா
போட்டினா ஆட் ஆடோட போட்டி
அப்டியா அப்படின் ஒண்ணு இருக்கா என்ன
அது உங்களுக்கு அவ்வளவா தெரியாது ஆமா அப்படியா அது போட் டீன்னா அது உள்ளே இருக்கிற பாார்ட்ஸ்
ஓகே ஓகே ஓகே நா வந்து ஆடுன்னா ஆட்டுக்கறி அவ்ளதா எங்க வீட்ல அது மட்டுந்தா இந்த கெடல்லூ அந்த மாதிரி கூட எட்ப்பாங் ரேரு தா எடுக்கறது எல்லாமே
சரி என்ன பண்றீங்க ஸ்டெடி பண்றீங்களா வீட்ல இர் செய்றீங்களா இல்ல ஒர்க் போறீங்களா
வீட்ல இருக்கே
அப்டியா ஆ ஹாஸ் தேரி செரி கல்யாணோ ஆயிட்ச்சு உங்களுக்கு
இல்ல இல்ல இனிமே தா ஆகனூ
அப்படியா அவ்
ஆமா ஆமா
செரி சொ சொ ஓகே தோழி நீங்க எங்காயாச்சூ டூர் போயிருக்கறீங்களா
டூருன்னு பார்த்தா அந்த ஸ்கூல் காலேஜஸ்ல அழைச்சிட்டு போவாங்கல்லியா அந்த டூர் தா நாங்க பிரைவேட்டா ஃபேமிலியா எங்கேயுமே போனது கிடையாது
அப்படியா ஆக
ஃபேமிலியா போறதுனா அத கோவில் அந்த மாதிரி போவோ அ டூர்ன்னா சின்ன வயசுல செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்புறோ காலேஜ்ல ஒரு தடவ இவ்ளோதா இதூலா நா என்ன வந்து வந்து அம்மா மோஸ்ட்லி அனுப்ப மாட்டாங்க பட் அக்கா வந்து டூர்ல நெறய பிளேசுக்கு போயிருக்காங்க ஊட்டி கொ கொடைக்கானல் கேர்ளா அங்கல்லாமே போயிருக் காங்க ஆனா என்ன அவங்க அனுப்பனது இல்ல
அப்டியா ஏன்
ஆமா நா வந்து சின்ன பிள்ள அப்டின்னு சொல்லி பயப்படுவாங்க
அ
அவங்க பெரிய புள்ளைங்கிறத் அவங்க அனுப்பிடுவாங்க எனக்கு ஆசியாருக்கூ போணுன்னு அப்புறோ போல்ல ஓர் தடதா க டூர் காலேஜ் வெச்சப்ப பிரண்ட்ஸும் வரலேன்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்பமட்டூ தனிய போய் என்னத்த பண்றதுன்னு நானூ போகல ம் ஆமா அத் ஆச தா டூர்லா போகனோ தனியா ஜாலியா இருக்கோ எந்த ஒரு பிர்ஷரும் இல்லாம போயிட்டு வர்ணுன்னு நா இது வரைக்கூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத் இல்ல அந்த மாரி டூர் போ தனியா போனது அப்பிடில்லா
ஆஹ்
ம் இப்ப ஏ ரீசண்டா இப்ப ஃப்ரெண்டோட மேரேஜ்கக்கு தா அம்மா அனுப்புனாங்க தனியா அதுவூ த ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புனாங்க
ஆ செரி செரி செ ம் செரி செரி செ ம் எங்க வீட்ல வந்து நாங்க ஃபேமிலியா போனோ இப்பதா ஒரு ஒரு ஒரு மாசோ ஆயிருக்கோ
ஓகே ஓகே ஓகே
ஆ போயிருந்தோ அங்க கூட ந ஃபுல்லா ஆனா எங்களுக்கு வந்து எப்டின்னா நாங்க வந்து ஒர் ஒரு வருஷோத்துக்கு ஒரு தடவ ஒரு டூர் போயிட்டு வந்துடுவோ
அப்படியா அதுவூ நல்லா இருக்கூல்ல
ஆமா ஆயிங்க நல்லா இருக்குப் போற எடமே போறோ நாங்க வந்து நாகூர் போறோ
ஆ
காரைக்கால் போவோ
ஆ
அதுக்கப்றோ வந்து அந்த இன்னொரு அங்க இருக்குமே கன்னயா அது பேர் வந் து ஆ அங்க நீங்களே சொல்றீங்க ஆ திருப்பி திருப்பி திருப்பி அங்கேயே போறோ
நல்லாதா இருக்கு அங்க வரது மேபி நம்ம இந்த கோஸ்டல் ஏரியானா இந்தந்த பிளேஸ் தா வேற கெடையாது
ஆமா அதனால ஆனா என்ன போன போன எடத்துக்கே போனாலு ஆனா வந்து நல்லா இருக்கு அவ்ளோதா
நம்ம ஒரு ஒரு தடவ போம்போது ஒரு ஒரு மாற்றம் இருக்கு
இப்பதா நம்ம ஆனா இந்த மாச போனது வந்து எஸ் கொடைக்கானல் போனோ
அப்பிடியா
எங்களுக்கு வந்து கொடைக்கானல் போன ஐடியா இல்ல நாங்க வந்து கன்னியாகுமாரி தா பிளான் பண்ணோ அதுக்கப் நாம போன நேர வந்து ரொம்ப வெயிலா அதனால வந்து கன்னியாகுமாரில வந்து கால் கூட ஆ வைக்க முடில அப்டின்னு சொன்னனால கோடைக்கானல் மாத்திட்டாங்க ஆமா ஆமா
இது இப்ப கோடைக்கரை எல்லா போயிருக்கீங்களா
ஆமாப்பா சூப்பரா இருந்துச்சு அங்க எடோ
கோடைக்கரை நா வந்து கோடைக்கரைனா எங்க இந்த பேர்ட்ஸ் எல்லா இரு அந்த பிளேஸ் சொல்றீங்களா
இல்லப்பா கோடைக்கால்
கொடைக்கானல் இல்ல கோடைக்கரை
கோடைக்கறியா அப்டின்னு ஒரு ஒரு
கோடியக்கரை அது வந்து இந்த இதெல்லா இருக்கும்ல்ல பறவை எல்லா சர பறவைகள் சரணாலயம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்க ஃப்ரெண்டு நானு மட்டு போனோ அங்க அங்க போய் பா அங்க ஒரு தவுசன் அதாவது ராமர் பாதம்ன்னு ஒரு பிளேஸ் உண்டு அது காடு மாதிரி இருந்துச்சு மல ஏறணு அப்றோ ஸ்டெப்ஸ் நெறையா இருந்துச்சு நா போலான்னு பாத்தா அங்க ஒரு நூறுக்கு மேல கொரங்கு வந்துருச்சு எங்கள சுத்தி நாங்க வண்டியில போறோ ஃபுல்லா கொரங்கு வந்துட்டு எனக்கு எறங் மேலே ஏறலான்னு பாத்தா எல்லா சாப்பாட்டுக்காக வருதுங்க ஏதது குடுக்குறாங்களான்னு பாக்குறதுக்கு எல்லா பெரிய பெரிய கொரங்கு எல்லா குட்டி அழச்சிக்கிட்டு வந்து நிக்கிது பயமா இருக்கு எங்க மேல எது ஏறனா மேல வந்து விழுந்துருட்டு நாங்க கெளம்பிட்டு வந்த எடத்த விட்டு
அப்பிடியா
எகைன் போனா அந்த எடத்துக்கு போய் அந்த மேல ஏறி பாத்துட்டு வரணு என்ன இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கேள்வி பட்டதுல்லயா நீங்க
இல்லப்பா நா கேள்விப்பட்டதே இல்ல
ஓகே ஓகே அது நல்லா இருக்கு அது அந்த வேதாலம் நேம் சொல்லுவாங்கல்ல உப்புல்லா காச்சுவாங்களே நாங்க போறோ இந்த ரெண்டு பக்கமே பல் மாரி குமிச்சு வெச்சிருந்தாங்க உப்பெல்லா அங்கதா உப் ப்பூ தயாரிக்கிறாங்க போல இருக்கு அந்த இதுல இருந்து கடல் தண்ணில இருந்து
ஆமா ஆமா நாங்க வந்து நாங்க வந்து தூத்துக்குடி கூட இங்க நெறைய இந்த உப்பு தா கலெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா
ஆ தூத்துக்குடிய தெரியாது கேள்விபட்டிருக்கே பட்டா எனக்கு அது வந்து அத பத்தி தெரியாது எதுவு
ஆ அதா நாங்க வந்து ஏனா நாங்க வந்து அ போன ஊர்ல இந்த தூத்துக்குடி கூட வந்துச்சா அந்த எடத்துல வீடு இல்லை எதுமே இல்ல
ஆ
ஆனா என்ன தெரிமா இருக்கு அங்க அங்க உப்பு தா இருக்கு
ஓஹோ அங்க நல்லா இருந்துச்சு உப்பு பாக்கறதுக்கே நா ஃபர்ஸ்ட் டைமு பாத்தே அந்த இதுலதா ஹிஸ்ட்ரியில எல்லா படிச்சிருக்கே உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க போனாங்கன் சொல்லிட்டு திருச்சில இருந்து வேதார்ணிய வரைக்குன்னு ஆனா இன்னை தா நேத்து நா அப்பதா பாத்தே வேதார்ணியனா இவ்ளோ உப்பு காச்சுவாங்களா அப்டின்னு சொல்லிட்டு ஆ ஆமா அதுலயே நின்னு வேல பாக்குறாங்க அவ்ளோ பேரு
ஆ
பியூர் சால்ட் தா அங்கேயே நமக்கு கிடைக்கு அதுக்கப்புற நமக்கு இங்க வர சால்ட் எல்லாமே நல்லா இது எல்லா பண்ணி தானே வருது அங்க நல்லா பியூரு நல்ல அந்த அந்த தண்ணி அந்த இதோட சேந்து கலரே கொஞ்சோ டிம் கலர்ல இருக்கு ஆனா இப்ப வர நல்ல ஒயிட்டு சரியான ஒயிட்டு நமக்கு வர உப்பல்லா
ஆமா ஆமா இப்போ வந்து எந்த இப்ப வந்துட்டு ஆனா போன இதுல எல்லா நம்ம உப்பு வந்து எப்டி இருக்குல அழுக்கா இரு போனா இப்ப இருக்கிற உப்பு சுத்தமா வருது
இப்ப உள்ளதா நல்லா பழிச்சுன்னு இருக்கு உப்பு
ஆ ஆ ஆமா கரெக்டா சொன்னீங்க
அங்க உள்ளது பாத்தீங்கன்னா அந்த அந்த அந்த மாரி டல் கலர்ல இருந்துச்சு பாக்க நல்லாவு இருந்துச்சி அந்த கா இது காத்து வர்றது ரொம்பவே அற்புதமா இருந்து ச்சு எனக்கு அது இப்பதா ஞாபக அங்க போனதே நாங்க பக்கத்துல இரு க்கு நெனச்சிட்டு போனோ பாத்தா போறோ போறோ போறோ போயிட்டே இரு
அ நா இலல இப்பதா போனே மாசந்தா போயிட்டு வந்தே ஆனா எனக்கு ஏதோ ஒரு ஆறு மாச ஏழு மாச முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல்
ஆ ஆ நெக்ஸ்ட்டு போவீங்க நெக்ஸ்ட்டு ம அது எல்லா சம்மர்லயு போயிருவீங்களா
ஆமா சம்மர் எல்லா இல்ல அ நம்ம வந்து திடீர் பிளான் பண்ணுவோ திடீர் பிளான் பண்ணி திடீர் திடீர்னு போயிடுவோ
அ வேன்லா புக் பண்ணிட்டு போவீங்க
அ இப்பதா ரீசன்டா ஒரு ரெண்டு மூணு வருஷமா தா வேன் புக் பண்ணி போறோ இதுக்கு முன்னாடி எல்லா டிரேயின்ல தான் போவோ நாங்க நெறைய ஊர் போயிருக்கிறோ நாங்க வந்து டெல்லி போயிருக்கறோ அஜ்மீர் போயிருக்கிறோ அதுக்கப்புற வந்து ஆ இந்த இன்னொரு ஊர் சொல்லுவாங்க நெறைய ஊர் போயிருக் க்குறோ நாம போனஆமா
ஃப்ரீயா போயிருக்
ஆமா வருஷத்துக்கு ஒரு தருவே இல் அதனால நெறைய ஊர் போயிருக்கிறோ இதெல்லா வந்து சின்ன வய்சுல போயிருந்தது இப்ப ரீசண்டா அந்த நாகூர் தர்கா தா போறோ நறிய
இப்ப ரீசண்டா இந்த பக்கமே வந்துட்ருக்கீங்க நார்த்து சைட் போல ஆ தமிழ்நாடுகளயே
அமா ஏன்னா அங்க நல்லா இருக்கு மாற்றமா இருக்கு மாற்றமா இருக்குன் சொல்லி கூட்டின் போய்ராங்ளே எந்த மாற்றமே இல்ல அங்க அந்த இங்க இங்க நா வந்து சென்னை
ஆ
இங்கே இருக்குற பீச்சே அங்கே இருக்கு அங்கே இருக்குற ப்ரி பீட்
அங்கேந்து இங்க வந்து வரீங்ளா
ஆமா
ஓகே எத்தன் நாள் வந்து ப்ளான் பண்ணிட்டு வரீங்க ரெண்டு மூணாலால்க்குமா
அ நாங்க வந்து வேலூரு எங்க அம்மா வீடு மாம்னார் வீடு வந்து மே சென்னை
ஓகே ஓகே ஓகே அங்க என்னங்க வர் இவ்ளோ தூரோ அங்க டாவல் பண்ணி வருவீங்ளா ஆ ச்சேரி ச்சேரி செரி
சொல்லுங்க
நா ஒரு தடவ மட்டு போய்ருக்கே தர்காவு நாஹு தர்காக்கு அங்கப் ஃப்ரெண்ஸ் கூட போயிர்ந்தோ அப்ப அழச்சிட்டு போய்ந்தாங் அவங்க அப்பதா ஃபஸ்ட் டைம் நா உள்ளாலல்லா போய்ட்டு வந்தோ தங்க நாகூர் பீச் போய்ட்டு அங்க அங்க தர்கா போய்ட்டு அதுக்கப்பறோ வந்தோ
ம்ம் சரி சரி ம் அதா
இ
நீங்க வந்து என்ன சொஅ என்நீங்க வந்து எந்த ஊரு வந்து ரொம்ப புடிக்கு
எனக்கா நா இருக்குற ஊர் தா ஆ தஞ்சாவூர் திருவாரூர்
ஹலோ
தஞ்சாவூர் தஞ்சாவூர்
தஞ்சாவூரா எனக் க்கு வந்து புடிச்ச ஒரு எதுனா எனக் புடிச்ச ஊர் வந்து எ வேலூரு தா
அப்படி எல்லார்க்குமே அவ்ங்க நேட்டிவ் தா ரொம்ப பிடிக்கு எங்ளோ ஊர் போனாலுமே நேட்டிவ் மாரி வராது
வந்தில்ல விட்டா போது எனக் வேலூரிட் ட்டா போது எனக் வேலூர் விட்டா போது அப்டிதா இருக்கு எனுக்கு வேல் எனக்கு எவ்ளோ இருந்தானா இங்க வேலூர் தா
ஆ ஆ நல்ல்ருக்குல்ல அங்க அது ஒரு விஷ் அது ஒரு இது ஆமா எங்கதா போனாலுமே அங்க இருக்ற மாரி ஒரு ஃபீல் எங்யுமே கடைக்காது
ஆமா கரக்ட்டா சொன்னிங் உஉ
ந்தாலு ஒரு மாரி நல்ல ஃபீல் கடைக்யு
ஆமா ம் செரிங்க தோழி நம்ம குடுத்த நேர முன் கிட்ச்சு இ நேரம் உங்க கூட பேசினக்கு மிக்க மகிழ்ச்சி
ம் நன்றி
நன்றி